சொல்லுங்கப்பா சாப்பிட்டீங்களா
ஆ சாப்பிட்டாச்சு நீங்க
ம் சாப்டமா என்ன சாப்பிட்டீங்க
நா தோச ஆனியன் சட்னி நீங்க
சேம் தோச தக்காளி தொக்கு
ஓ அப்டிங்ளா சேரி சேரி சொல்லுங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஆ இப்ப சாப்பிட்டு தூங்க போற வீட்லதா இருக்க வேலைக்கெலா போல நீங்க
ஆ நானு வீட்ல தா ஹவுஸ் ஒய்ஃபுங்க
பசங்க
அப்புறோ சொல்லுங்க
பஸ் அப்புறசமாப்ப பசங்க எத்தன பேரு
பைய ஒண்ணு
சர் சர் என்ன‌ ஸ்கூல்க்கு போறாரா
ஆ ஆமா உங்களுக்கு
ஒரு பாப்பா
ஓ சேரி சேரி அவங்க ஸ்கூலுக் போறாங்ளா
ம்
ஆ ஹா சரி சரிங்க ஓ ஓகே ஓகே என்ன சமைப்பீங்க நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே சமப்பீங்க ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே
நீங்க என்ன நல்லா சமைப்பீங்க
நானு எல்லாமே நல்லா சமைப்பேங்க
ஆ சமைக்கிறது மட்டுந்தா புடிக்குமா சமைக்கது மட்டுந்தா புடிக்குமா
சமைக்கிறது மட்டு பிடிக்கும்ன்னு இல்ல சமைக்கறது புடிக்கும் ஊர் சுத்த பிடிக்கும் எல்லாமே புடிக்கு ம் ம்
என்ன வயசு கொ என்ன வயசு கொழந்தைக்கு
எட்டு வயசுங்க
செகெண்ட் ஸ்டண்டர்டா செகெண்டா ஃபோர்த்தா ஃபோர்த்தா ஓகே ஓகே ம்
உங்க பொண்ணுக்கு ஓ செவன்த் ஓகே ஓகே
ம்
சொல்லுங்க என்ன ரெசிபி இப்ப என்ன ரெசிபி ரொம்ப பேவரேட் உங்களுக்கு
நா எல்லாமே பண்ணுவ எல்லா நல்லா சூப்பரா பண்ணுவ
ஓஹோ சரி சரி என்ன புடிக் ரொம்ப புடிச்சு செய்வீங்க உங்களுக்கு புடிச்சி என்ன செய்விங்க சிக்கனா ச சிக்கன் கொழம்பா
எல்லாமே பிரியாணி கொழம்பு கிரேவி
ஓ ஓகே ஓகே சரி சிக்கன் ஃப்ரை ரெசிபி சொல்லுங்க சிக்கன் ஃப்ரை
மீன் கொழம்பு
என்னது
மீன் கொழம்பு
மீன் கொழம்பு இல்ல சிக்கன் ஃப்ரை ரேசிபி
இல்ல எல்லாமே செய்வேன் சொன்ன நானு
ஓ சரி ஓகேங்க நா சிக்கன் ஃப்ரை ரெசிபி கேக்குறே ரெசிபி சொல்லுங்க
ஒரு இப்போ அரை கிலோ சிக்கனுன்னா ரெண்டு வெங்காயோ எடுத்துக்கோங்க
ஓக்கே
நல்லா பொடிசா கட் பண்ணிக்கோங்க
ஆ
இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒன்ற ஸ்பூன் போட்டுக்கோங்க
செரி
ஆ தக்காளி ஒன் ஒன்னு ஒங் கிரேவிக்கு உங்களுக் எவ்ளோ கிரேவி வேணுமோ அவ்ளோ ஒன்னு இல்ல ரெண்டு
இல்ல நா ஃப்ரையா கேக்குறே ஃப்ரை மாரே ட்ரையா கேக்குறே
அடா அதுல கூட ப அதுல கூட ட்ரை பண்லா
சேர் ஓகே ஓகே
தக்காளி கம்மியா போட்டுக்கோங்க ஒன் தக்காளி போட்டுக்கோங்க
செரி செரி செரி
அப்பறோ என்ன பண்ணுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சோ சோ எண்ணெ ஊத்தி சோம்பு போட்டு வெங்காயொ நல்லா வதக்கு ஃப்ரி ந்த ஃபுல்லா ட்ரையா வதக்கிடுங்க வெங்காயொ கோல் கோல்டன் ப்ரவுன் வரலு
ஒரு சிக்கன் நல்லா கழுவிட்டு அப் அதுக்கப்பறோ ந்த கோல்டன் ப்ரவுன் வந்தது இஞ்சி பூண்டு பேஸ்டு போடுங்க
ம் ம் ம்
இஞ்சி பூண்டு பேஸ்டு போட்டு நல்லா நல்லா ப்ரவுன் அதுவ் நல்ல பச்ச வாசன போனது சிக்கன் கழுவி போடுங்க சரிங்களா போ க்கன் போட்டுட்டு நல்லா கொஞ்சோ அஞ்சு நிமிஷொ அந்த தண்ணில்லா வத்த வுடுங்க தண்ணி வத்துன பெறவு கொஞ்சோ ப்பு மஞ்சாத்தூளு ம நீங்க என்ன யூஸ் பண்ணி காரத்துக்கு ஏத்த மாரி மொளகாத்தூளு போட்டுக்கோங்க
ஆ செரி மொளகாத்தூள் மட்டுதானுங்களா வேற
வேற எதுமே போட மாட்டோ வேண்டா
ம் ம்
போட்டுக்கோங்க இந்த சிக்கன் மசாலா கொஞ்சொ போடது இருந்தா இல்லன்னா வேண்டா அதுக்கப்றோ ஒரு அர அர தக்காளி கட் பண்ணிட் போட் டு நல்லா க கட் மூடி வச்சுருங்க அந்த ட்ர கலந்து வுட்டு உப்பு பாத்துகோங்க நல்லா அப்டியே வெந்து வெந்து வெந்து வெந்து நல்லா ட்ரை ஆயிடு அது அப்டியு ரொம்ப ட்ரை ஆகலன்னா கொஞ்சோன்னு கான் ஃப்ளோர் இல்லன்னா அரிசி மாவு எதாவ் லாஸ்ட்ல தூவிட்டு நல்ல எண்ண வுட்டு ட்ரை பண்ணுங்க சூப் பர் சுக்கா மாரி ஆயிடு
ஓ அப்டிங்களா என்ன அரிசிமாவு இல்ல வேற
கான்ஃப்ளோவ்ரு
கான்ஃப்ளவர்
ம் எதாவ்து ஒன்னு போட்டா போது ரெண்டு போட வேண்டா ஒன்னு எதாவ்து கொஞ்சமா ஒரு அர ஸ்பூன் பூன் அளவுக்கு லாஸ்ட்ல போட்டு கொஞ்சொ எண்ணெ வுட்டு நல்லா ட்ரை பண்ட்டா சூப்பரா சுக்கா மாறியாயிடு நீங்க என்னலா சமைப்பீங்க
நானு எல்லாமே சமைப்பே ஆனா இந்த சிக்கன் ஃப்ரை மட்டு ட்ரை பண்ணுனதுல்ல ஆக்சுவலி ட்ரை பண்ணியிருக்கே பட் அந்த அளவுக்கு வராது
கொஞ்சோ எறக்கும் போது கொஞ்சொ பெப்பர் மட்டு தூவுட்டு கொத்தமல்லி தூவிட்டு எறக்கி வுட்டுருங்க அவ்ளோதா
ஓஹோ செரி செரி செரி கண்டிப்பா செரி செரிங்
இல்லை நாளைக்கு ஸ்கூல் அனுப்பனுமா
ஆ ஆமா கண்டிப்பா அனுப்பனு
சாப்பாடு கால்ல கொழந்தைக்கு
ம் கட்டும் சாம்பார் செய்லான்ட்டு பிளான்ல இருக்க
ம் அதுல வெள்ளிக்கெழம வேற
அப்படி எல்லா இல்ல இருக்கிற காய வச்சு நாளைக்கி இது பண்ணிருனு அப்டின்னு சொல்லிட்டு யோசிச்சே மூணு நாளா இந்த தாளிச்ச சாப்பாடு இந்த மாரியே போயிட்டு இருக்கு சேரி சாம்பாரா வச்சிருவோ அப்டின்னு
சாம்பாரு கதம்ப சாம்பார் வச்சுருந்தோ நல்லா
ஆ ஆ ஆ இல்ல இல்ல ஆ சொரக்கா ஒண்ணு இருக்கு சொரக்கா சம்பார் வைக்கலாமேனு சொல்லிட்டு
ம் சொரக்கா சீதனு
ஆ ஆமா
ம் சரி இப்ப வெயில்தான அடிக்கிது குடுங்க
ஆ ஆமா இல்ல கொஞ்சோதா இருக்குது ஆக்சுவலி சின்னதாதா ஒண்ணு வாங்கிட்டு வந்த யாரும் சாப் ப்புட மாட்டாங்க சொரக்கா நா மட்டுந்தா சாப்டுவே
சொரக்கா சாம்பார் வெக்கவே மாட்டே கோல்டு் ஆயிடுது சட்டுனு கோல்டு ஆயிடுது
ஓஹோ
ம் ம் என்ன சொல்றது சொரக்கா இந்த வெல்ரிக்கா சௌசௌ அதல்லா போட்டாலு உடனே கோல்டாயிடுது
ஆஹ சேரி ஓகே ஓகே ஓகே
சரி சரி அப்றோங்க
இந்த மூவிஸ் எல்லா போவீங்ளா, மூவிஸ் எல்லா போ விங்ளா
ஆ மூவிஸ் போவேங்க போவாங்க லாஸ்ட்ல ஏதோ ஒரு மூவி பாத்த அந்த சூரியா சூரியாது ஏதோ ஒரு பட பாத்தாங்க
க கருப்புங்ளா
அதா அதா
சேரி சேரி சேரிங்க
நீங்க
நல்லா இருந்துதுங்ளா, ஆ நா நா வந்து இப்ப லாஸ்ட்ட வந்து கான் சிட்டினு ஒரு படம் பாத்தங்க
யாருதுங்க அது
அ அர்ஜுன்தாஸ்
ஓ ஆமா ஆமா ஆமா அந்த ஆ கரெக்ட் நல்லா இருக்கு அந்த படம் அது
ஆ நல்லா இருக்குங்க
ம் நா போணு இன்னு போவல போணு பாக்க உஹம்
சேரி சேரி ஓகே ஓகே
ஓ என்ன படம் பேரு அது
கான்சிட்டி ஆ கொஞ்சோ காமெடியாவு இருந்துச்சு இது யோகி பாபு இருந்தா
ஹலோ
ஆ ஆ கொஞ்சோ நல்லா இருந்துச்சி
ஹீரோயின் யாரு
என்னது
ஹீரோயினு
ஹீரோயின்னா ஹீரோயின்னு ஏதோ புது நடிகையாட்ருக்கு
உம் பேங்க் திருட்ற மாரி
நடிச் அம்மா இந்த கேர்ளா நடிகைங்கதா நெறையவே நடிச்சுட்ருக்காங்ளே
அது பேங்க் மாரி பேங்க் திருட்ற மாரி
பேங்க் திருட்ற மாரி இல்ல அ திருடுவாங்க ஆனா வந்துட்டு அது வேற மாரி அது திருடுவாங்க அவுங்க ஆக்சுவலி லைஃப்ல எல்லா நொந்து போயி ஓகே அப்டிங்குற மாரி போயிட்டு மூணு மூணு பேத்துக்கு மூணு கதை இருக்கும்
ம் உம் உம்
ஆ அதனால வந்துட்டு திருடுவாங்க கதை சொன்னனே உங்களுக்கு பாரிபென்ஸ் போயிரும் பரவாயில்லையா சொல்ட்டுங்களா ஆ அதுனாலதா
அப்றோம்
என்னாச்சி சொல்லுங்க அப்புறம் டூருக்கெல்லாம் போனீங்களா சுற்றுலாக்கு போவீங்களா
என்னம்மா
டூர் டூர் டூர் அந்த மாரியெல்லாம் போவீங்ளா
டூர் எல்லாம் போவே அ மைசூர் போவே பெங்ளூர் போவே எங்க வேணா போவே
ஓ அப்டியா செரி செரி பெங்ளூர்ல சொந்தக்காரங்க இருக்காங்களா
ஆமா அப் அம்மா இருக்காங்க
ஓ செரி செரி எந்த ஏரியா
பெங்களூர் இல்ல மைசூரு
மைசூர்லயா சேரி ஓகே ஓகே
நீங்க பெங்ளூர் தெரியுமா உங்களுக்கு
ஆ தெரியும் எங்க ரிலேஷன்ஸெல்லாம் நெறைய பேர் இருக்காங்க அம்மா கூட பொறந்தவுங்க அப்பா கூட பொறந்தவுங்க எல்லாரும் அங்கதா இருக் காங்க ஆக்சுவலி கம்லா நகர் ராஜாஜி நகர் மரியப்பா பாளையம் யூனிவர்சிட்டி கிட்ட அப்புறம் வந்துட்டு இன்னு இருக்காங்க
பெங்ளூரு சென்னை பெரிய சிட்டிதான
அ ஆமா
ம் அப்றோ
அப்றோம் நீங்க சொல்லுங்க ஐயோ இல்லைங்க இன்னும் கொஞ்சோ கால் முடிக்கலாம் அப்டின் சொல்லிட்டு
உம் இன்னு எத்தன கால் இருக்கு உங்களுக்கு
கால் முடி ச்சிட்டா ஒரு இதா இருக்கும் அப்டின் சொல்லிட்டு சரி பேசலா என்ன இருக்கு ஃபைவ் டென்னா இருக்கு
ஓ அதோட டாஸ்க் முடிஞ்சிச்சா காலியா பேசுறீங்களா
இல்ல இல்ல ஆ பேசிட்டுதா இருக்கங்க
காலியா இதுக் கூட பேசுங்க கலாரவ பேசுங்க அப்பதா கொஞ்ச காஸ் வரு
ஏங்க இத பத்தி இப்டி பேச கூடாதுங்க இது இந்த டாபிக் பத்தி எல்லா பேச கூடாது இதுல ம் தெரியு தெரியு தெரியு
பொதுவா சொல்லிட்ட ஓகே ம் சேர் சேர் அப்பறோ
ம் ம் அப்புறோ நீங்க தா சொல்ணு
ம் என்ன கால்ல ரொட்டின்ல ஏந்து கால ஏந்து தண்ணி புடிச்சி வாசத் தெள்சி தண்ணிர் சாப்
அதல்ல அத அதல்லா இல்ல நா வாச தொழுச்சு இதல்லா இல்ல பெரிய வாசலு அது வந்துட்டு நாங்க இது ஃபெஸ்டிவல்ஸு அந்த மாரு மட்டுந்தா
அப்ப தெனோ க வாச கூட்னீங்ளா
ஆஹா டெய்லி எல்லா இது பண்ண மாட்டோ பண்ண மாட்ட எங்க வீட்டுக்காரு திட்டுவாரு ஏ ஆஹா ஏ இல்ல அந்த மாரி எல்லா இல்ல அதுதா சொ ஃபெஸ்டிவல்கு அந்த மாரி மட்டுந்தா பண்ணுவ எங்க வேணா எங்க அத்த ஆ எங்க அத்த வேணா வந்தா பண்ணுவாங்க நாங்க ஃபெஸ்டிவல்ஸ் டய்துல மட்டுந்தா ஆ அந்த மாரி மட்டுந்தா பண்ணுவோ
இல்ல எல்லாரு ஒன்னா இருக்கீங்ளான்ன
இல்ல இல்ல இல்ல தனியாதா இருக்கோ
சேர் சேர் நீங்க எத்தன பேர் அடுத்து பொறந்தவுங்க
தங்கச்சி ஒண்ணு தம்பி ஒண்ணு
ம் அவுங்குடு அவுங்க ஒண்ணா இருக்காங்ளா
ஆ அங்க அங்க இருக்காங்க ஊர்ல சேர் டைமிங் முடிஞ்ச்சு அடுத்த கால்ல பேசலாங்க
னே டுவல் மினிட்ஸ் ஆகணு அலோ
நீங் ஆ ஓகே ஓகே சொல்லுங்க சொல்லுங்க அங்க அ அங்க இந்த சைடு தமிழ்நாடு சைடு எங்க போய்ருக்கீங்க டூர்க்கு
நா தமிழ்நாடு சைடுல நறைய எடத்து திருவண்ணாமல போய்ருக்க
என்னது
திருவண்ணாமல
திருவண்ணாமல ஓகே ஓகே திருவண்ணாமல போயிர்க்கீங்ளா ம்
அங்க முந்த நாள் தா போய்ர்க்க
கோயிலா சொல்ற மார்க்குது
ஆமா கோயில் தா நறைய விரும்பி போற இடமே
ஓஹோ உங்களுக் பக்தி போல பக்தியே இரு
ம் மலேத்தூரு அந்த மாரி ம் நீங்க எங்க போயிருக்கீங்க
அ நாங்க வந் து எங்கள்க்கு இங்கந்து கேர்ளா கிட்டீங்க அதனால கேர்ளால எல்லா பிளேஸ்க்கு போயிருக்கோ
ம்
து இங்கியே நெறைய பிளேஸ் இருக்குது
ம்
அப்டி போவோங்க எங்க அத்த மாமா மட்டு வந்தாங்கனா ந றைய கோயிலுக்கு போவோ அவுங்க வரு போது மட்டு இல்லாட்டி வன்ட்டு ம்
செரி செரி சரி சரிங்க அப்றங்க நளைக்கு என்ன லஞ்சு கொழந்தைக்கி ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க புரியில என்ன கேட்டீங்க
நாளைக்கு என்ன கொழந்தைக்லா சாம்பார் சாத தானா
ஆ ஆமா ஆமா சாம்பார் சாதோ மார்னிங்கே தோச